கிவ்ளோ நேர ட்ரை பண்ணிட்டே இருந்தப்பா லைனே கெடைக்கல
ஆ தெர்லியே ஏன்னு
லைனே கெடைக்ல லைன் பிஸி பிஸினே வருது அதுக்கப்பறோ ரெஃப்ரெஷ் குடுத்து திருப்ப பண்ணே
ஒரு வேள நம்ம பண்ணிட்டுருந்ததுனால அப்டி இருந்ததா என்னான்னு எனக்கு தெரில
ஆ அதா தெரில ஏன்னு தெரில
எனக்கு யாருமே கால்லா பண்ணல நா ஃப்ரீயாதா இருந்தே
சரி சரிப்பா குட்டிப்பாப்பா இன்னு தூங்கலயா
அவ தூங்கி பதினோரு மணிக்கு எழுந்திரிச்சிட்டா அதுல இருந்து இப்ப இன்னு தூங்காமலே பாத்துட்டுருக்கா
ஓ நீங்க ஒரு பதினோரு மணிக்கா தூங்க வைக்கலால்ல அவள
இல்ல காலேல அவ நா எழுந்துருக்குற சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துருக்குறே சமைக்க
ம் ம்
அப்பயே அவளுமே எந்திரிச்சிருவா அதனாலா திருப்பி ஒரு நைன் ஓ கிளாக் தூங்குவா
ஆ ஆ சரி சரி அப்டினா கஷ்டடோந்தா ஏன்னா நம்ம கூடவே எழுந்து வந்துர்றாங்கல்ல அப்ப நைன் ஓ கிளாக் படுத்தாங்கன்னா லெவன் ஓ கிளாக் எழுந்துருவா மறுபடியு நீங்க ஒரு ரெண்டு மணிக்கு படுக்க வைக்கலா
ஆ ஆமா திருப்பி ஒரு டூ ஓ கிளாக் திருப்பி தூங்குவா
ம் ம்
தூங்கிட்டு அப்பறோ ஒன் அவர் ஒன் அவர்தா மேக்சிமம் ஒன் அவர் டூ அவர் தூங்குறா அவ்ளோதா அதுக்கப்
ஆ அவ்ளோதா ஏன்னா அவுங்க வெளாட்டு இது இல்ல
ம் ஒங்க கொழந்தைக்கெல்லா ஏஜ் என்ன ஆகுது
ஓ பையனுக்கு வந்து ஏழு வயசு ஆகுது பொண்ணு இப் பதா ரெண்டு வயசு ஆகுது இப்ப நம்ம ஊர் பக்கோ இருந்தீங்ன்னா நீங்க பால்வாடில விடலா அங்க வந்து பால்வாடிலயு நம்ம விட முடியாது
ஆமா இப்ப பாப்பா அப்ப எங்க இருக்கா டூ இயர்தா ஆகுதுங்கிறீங்களே ஒங்க கூட இல்லையா
ஏ கூட இல்ல பால்வாடில விட்ருக்கே
ஓ
ஒன்னே முக்கா வயசுலருந்தே பால்வாடிக்கு அனுப்ப ஆரம்பிச்ட்டே அப்டி அனுப்பி இப்ப ஒரு நாலஞ்சு மாசமா இருந்து அனுப்பி அனுப்பி பழகிட்டா மே மந்த் லீவ் விட்டுருந்தாங்க மேக்கு மு டிசம்பர்ல இருந்து அனுப்புனே மேல லீவு இப்ப திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு போக ஆரம்பிச்சுட்டாங்க
ஓ ஓகே ஓகே
காலேல இப்ப பால்வாடில விட்டுட்டேன்னா எனக்கு ஒரு பத்து பத்தரைக்கா விட்டுருவே ஒரு மணி வரைக்கு பாத்துப்பாங்க ஒரு மணி வர நானு கொஞ்சோ ஃப்ரீயா இருந்துக்கலா
இப்ப திருப்பி போய் நீங்க இப்ப ஒன் ஓ கிளாக்லா திருப்பி கூட்டிட்டு வந்துர்ணுமா
ஆமா ஒரு ஒன்னே காலுக்கெல்லா போய் கூட்டு வந்துர்ணு
அதுக்கப்பறோ ஃபுல்லா வீட்லயே தா இருப்பாங்க
ஆமா அதுக்கப்பறோ வீட்ல தா வச்சிருப்பே
ம் ம்
ஒன்னேகாலுக்கு கூட்டு வந்து நா ஒரு தடவ சாப்ட அங்கயு கொஞ்சோ சாப்ட வைப்பாங்க ஆனா நம்பளுக்கு அது திருப்தியா இருக்காதுல நம்ப ஒரு டைம் ஊட்டி விட்டுட்டு அப்பறோ தூங்க வச்சிருவே தூங்கிட்டானா ஒரு நாலு மணி மூணு மணி வரைக்கு தூங்கிடுவா ஒரு ரெண்டு மணிக்கு படுக்க வெச்சன்னா ஒன்ற மணிநேரோ ரெண்டு மணிநேரோ தூங்கு அவ தூங்கி எழுந்திருக்கவு அவங்க அண்ணே வந்துருவாரு ஸ்கூல் விட்டு ரெண்டு பேரும் அப்புறம் விளையாடு வாங்க ஏதாது ஸ்னாக்ஸ் சா டுவாங்க அப்டியே ஹோம் ஒர்க் எழுத சாயந்தரம் பொழுது அப்டி போயிடும்
ம் ம்
அ
பட் இங்க எங்க நான் பால்வாடியும் இல்ல ஒன்னும் இல்ல இங்க இங்க நான் போய் எங்கத்த விடுறது
உம் நானும் வந்துட்டு இவங்க அப்பா வந்து கல்கத்தால இருந்தாரு வேலையில அப்ப வந்து அங்கதான் இருந்தோம் அங்க இருக்கும் போதும் அதே மாரிதான் ஆ கல்கத்தால இருந்தோம் அதனாலதான் ஹிந்தி கத்துக்க முடிஞ்சிது
ஓ
அப்போ அங்க ந்ததுனால ஹிந்தியும் கத்துக்கிட்ட அங்க எனக்கு இந்த மாரி பாத்துக்க வசதியே கடையாது ஒரு மணி நேரம் இல்ல ஒரு பாத்ரூம் போற வரைக்கும் கூட யார்டையும் குடுக்க முடியாது
அதே பிரச்சனதாமா எனக்கும் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம் ம் ஒரு கொழந்தய வச்சிட்டு நம்ளால ஒரு பாத்ரூம் கூட குளிச்சி தேச்சு குளிச்சே பொ எனக்குலாம் வருஷ கணக்காட்சி
ஆமாமா பாத்ரூம் கோட என்னால நிம்மதியா போ முடியாது அதுக்குள்ளே கத்திக்கிட்டே இருப்பா நைய் நைய்னு
ம் கூடவேதான் வச்சுட்டு போனும் உ அததான் சொல்லுவாங்க அப்பா வேலைக்கெல்லாம் போய் ஆமா சாப்ட நிம்மதியா முடியாது காலையில தூங்கி எழுந்ததுலருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அதுவு வேற ஃபீட் பண்ணோமா அ பா அந்த ஃபீடிங் வேற நைட் எல்லாம் ஆக மொத்த இருபத் நாலு மண் நேரமு அவங்களுக்காகவே அர்பணிச் தான்
அவ்ளோ பண்ணியும் இவங்கல்லாம் நம்மோ பண்ணல பண்ணல பண்ணலன்னுவாங்க சும்மாதான வீட்டுல உக்காந்துருக்க அப்டின்னுவாங்க
உம் நான் அதே உங்க அப்பாட்ட சொல்லுவன் வந்து ஃபர்ஸ்ட் நான் பாத்ரூம் போறத வந்து பாரு எப்டி போறேனு இடுப்புல ஏந்திட்டு தான் நான் போயிட்டு வரேன் நீ ஒரு நாள் போயி பாரு அந்த மாரி தெரியும் ஒனக்கு வர மனுஷனுக்கு வர நேரத்துல போறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்க இந்த வீட்டுல உண்மையிலே வர அப்ப போவே முடியாது என்னால பாத்ரூம் போணும்னு நனைக்கிறப்ப போவே முடியாது அந்த நேரத்துல இவள வச்சுட்டு எப்டி போறதுனு இவ்ள உட்கார வைக்கணும் இவளுக்கு ஏதா விளையாட்டு காட்டணும் அந்த மாரி இவங்கள கொஞ்சம் பிஸியாக்கி விட்டுட்டு நம்ப போறதுக்குள்ள எனக்கு வரும் அது ஏண்டா போறோன்னு இருக்கும்
ஆமா அதே மாரிதான் எனக்கும் நான் என்ன பணி வ நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த துணி ஒரு ஷால் ஒண்ணு எடுத்து அத இடுப்புல கட்டி விட்ருவேன் கட்டி விட்டுட்டு அப்புறம் நான் டிவி போட்டு டிவிய ட்டு விட்டுட்டு டிவிய பாத்துட்டுருமா அப்டின் சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துருவேன்
ஓ அவளுக்கு ஷால போட்டு எ ஓ கட்டில் கால்ல கட்டி விட்டுருவீங்களா ஓ உகாந்துருப்பாலா
அழுவா ஒரு டைம் டிவி டிவி போட்டு விட்டுருவேன் டிவி போட்டு அவப்பாட்டுக்கு கம்முனு பாப்பா
ஓ ஓ
ஒரு ஒரு டைம் பாப்பா ஒரு ஒரு டைம்ல அழுவா அதனால நிம்மதியா போக கூட முடியாது
ஆமா உண்மையிலே கஷ்டம் அவங்க தூங்கற நேரம் மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும் அதெல்லாம் யா க்குமே புரியவே புரியாது
ஆமா ஆனா நாம எதையுமே பண்ணவேல் வீட்ல சும்மாதான இருக்கீங்க
சும்மாதா இருக்கோ ஆமா எதோ ஒரு வேலை செய்யாத வி ட்ருந்தோம்னா அத மட்டுந்தா கார்னர் பண்ணுவாங்ளே தவர இ எது நம்ம ஒன்னா கஷ்டப்பட்டோன்றது தெரியவே தெரியாது
ஆமா
நம்ம இப்ப சொந்த ஊர்ல இருந்தா அது வேற விஷ்யோ இப்ப நா நெறைய ஃபீல் பண்ணிருக்கே நா வந்து ஒரு மூணு நாலு வர்ஷமா அஞ்சு வே என் பையனுக்கு அஞ்சு வய்ஸ் வரைக்குமே வெளிலதா இருந்தோ இப்பதா நா சொந்த ஊர்ல இருக்கே அஞ்சு வர்ஷ்
ஏன் திருப்பி இப்ப சொந்த ஊருக்கே வந்துட்டீங்க
ஐயயோ எனக்கு இந்த நாடோடி பொழப்பே வேணான் ஒடியான்ட்ட நானு
உ
எனக்கு இது வேணவே வேணா நீ மட்டு போ நீ போய் லீவுல வா நீனு எனக்கு இந்த பொழப்பே வேணா எனா வே என்னால்லா இந்த மாரி தூ பிள்ளைங்குள தூக்கிட்டு துணிய தூக்கிட்டு ஏனத்த தூக்கின் சுத்த முட்ல ஓன் கூட கூட இருக்கணுன் ஆசப்பட்டு போனந்தான் ஆனா வந்து அதுவே எனக்கு வேணா நா வீட்டுக்கே போறேன் வந்துட்டு
அது எப்டி அப்புறோ கூட இது உள்ளூருலே இருந்துகிட்டு மாமியார் தனியாவு நீங்க தனியாவு ஆனா வீடு வாடைக் எடுத்துருக்கீங்ளா இல்ல
இல்ல இல்ல நாங்க வந்து என்னாச்சுனா சொந்த வீடே ஃபஸ் ட்டு கல்யாண ஆகும்போதே வாடக விட்டுடாங்க எங்ள அவ்ங்க வந்து எங்க கொழுந்தனாரு எங்ள எல்லாரிமே தனியா விட்டுட்டாங்க அவ்ங்க தனியா இருக்க ஆரமிஸ்ட்டாங்க அவ்ங்குளோட பழைய வீடு ஒன்னு இருக்கு அந்த வீட்ல அவ்ங்க தனியா இருக்காங்க வீட்டுக்கார் வந்து அவர் ஏறுபட்டு அவுரு ஓ மண்ணு வாங்கி ஒரு வீடு கட்டிட்டாரு அந்த வீட்ல வந்து நாங்க இருக்கோ அந்த மாரி அவ்ங்க ஆரம்பத்துலவே நாங்க வீ இவுரு வீடு கட்ற வரை க்கு நா வாடக வீட்லதா இருந்தே ஒரே ஊர்தா பக்கத்து ஊர்தா ஆனா வாடகைல இருந்த அவ்ங்க சொந்த வீட்ல இருந்தாங்க அது கொஞ்சோ கிராமமா இருக்கு நை ஆ அவ்ங்க வந்து கொஞ்ச கிராமமா இரு க்கு அதுனால எங்ள வந்து தனியா விட்டுட்டாங்க வீடு வந்து ஓடு வீடு அதுல நமக்கு வசதி பத் தாது அப்டின் சொல்லி நா கல்யாணாய்ட்டு கொழந்த பொறந்து வந்ததுமே என்ன தனியா அனுப்பிட்டாங்க கொழந்தைக்கு இங்கெல்லா சரி வராது மண்ணு தர மண்ணு இந்த சாணி போட்டு மொழு மொழுவுன தரதா அங்க இது வந்து ஒனக் சரியா வராது அப் டின் சொல்லி அப்ப ஆரம்பத்திலே தனியா பிரிச்சு விட்டதனால எங்ளுக்கு அந்த இதெல்லா தெரில இப்பவுமே போவோ வருவோ பேஸ்வோ எல்லாமே பழகுறோ எதனா ஒன்னுனா அவுங்குளு வருவாங்க போவாங்க அந்த மாரியே டிஸ்டன்ஸ்ல இருக்கற்துனால கொஞ்சு பிரச்சன இல்ல
ஆமா அந்த அதுதா ரொம்ப முக்யோ நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்தா மட்டுந்தா அவ்ங்க கூட நல்லா பேசிக்கிட்டு
ஆமா இப்ப அவ்ங்க வராங்கனா இங்க எதா ஒரு பரு த்துடே வைக்கிறோ இந்த மாரி எதாவ்துனா வருவாங்க வந்து இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் இருந்து நைட்டு கெளம்பிடுவாங்க அந்த மாரி நம்ப போனானாலும் பொங்கலு வந்து அங்கதா வப் ப்போ பொங்கல் மட்டும் அ மீதி தீபாவளி தீ ளி பொங்கல் இந்த மாரி நேரத்துல அங்க போய்டுவோ லீவுலவ இவுரு வந்து லீவ்ல வந்தாருனா நாங்க போய்டுவோ அப்ப கெளம்பி அங்க போனா அங்க கொண்டாடுவோ அப்டிதா நா ஒரு ரெண்டு வருஷம் தனியா தா இருந்தே இவர் இல்லாமலு அவங்களும் இல்லாமலு நான் கொழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு தனியாவே இருந்தேன் இவரு வெளியூர்ல வேலையில இருப்பாரு இவர் வந்து வந்து போயிட்டு இருப் பாரு அப்றம் எங்க அப்பா வந்து கொஞ்சோ கூட துணைக்கு இருந்தாங்க அப்புறம் தான் எனக்கு இது தனியா இருக்க கஷ்டமா இருக்கு நா உன் கூடயே வந்துடுறே அப்படின் சொல்லி நானா தா விரும்பி கூட போனேன் அங்க போனா எனக்கு ஐய்யய்யோ இப்ப அங்க ஏண்டா இருக்கிறோ நம்ம ஊர்லய இருந்திருக்கலாமேனு தோணிடுச்சு அங்க ஒரு தேங்கா கிடைக்காது ஒரு கிடைக்கறது இத்துனூண்டு இருக்கும் ஆமா அதுதான் ஒரு குட்டி குட்டி விஷயமலாம் நம்ம ஊரே பரவால்லன்னு ஒரு எண்ணம் வந்து தா அங்க இருந்து கிளம்பி இங்க வந்தாச்சி அ பையனுக்கு இப்ப ஸ்டேபிளா ஒரே இடத்துல ஸ்கூல் போகட்டு இதுக்கு மேலே ஒன்னாவது சேர்த்தாச்சி இப்போ எல் கே ஜி யூ கே ஜி னா தெரியாது இனிமே ஒன்னாவதுல இருந்து ஒரு அஞ்சாவது வரைக்குன்னா ஒரே இடத்து துல படிக்கணும்
ம் ம் ம்
அப்படின் ஊருக்கு வந்துட்டோ அவருக்கு அப்பப்ப இடம் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தா வேல பாக் க்றாரு அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால வேண்டாம் நீ மாறி மாறி ஆமா இப்ப வந்து கல்கத்தால தான் இருக்காரு
ஓ
அதனால நா இது பண்ணிக்கலா அவர் லீவ்ல மட்டும் வருவாரு இப்போ லாஸ்ட்டா மே மாசந்தா வந்தாரு மேல வந்து இருவது நாள் லீவ்ல ஆ ஏ கூட அப்பா இருக்காங்க
ம் ம்
அப்பா நானு பசங்க எல்லா இருக்கோம்
ம் ம் ம்
ஆனா பிரச்சனை இல்ல இங்கே நமக்கு ஒ இப்போ இங்க நம்ம சொந்த ஊர்ல இருக்கறதுனால ஒரு இது என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு போக முடியுது ஒருத்தர் இறந்துட்டா உடனே போக முடியுது சொந்த ஊர்ல இருக்கும் போதே இப்ப நம்ம அம்மா இப்ப அம்மாவோட சொந்தமாகட்டும் இல்ல அப்பாவோட சொந்தமாகட்டும் ஒரு ஆதரவா பேசுறது பாக்கறது சிரிக்கிறது இதல்லாமே இங்க தா கிடைக்கு நமக்கு அது வந்து வெளியூர்ல கிடைக்காது எனக்கு அந்த வெளியூர்ல அதுவு பாஷ தெரியாம ஹிந்தி வந்து நா அங்க போய் போன புதுசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தில்லாம் அப்ப ஸ்டாட்டிங் ஏ பையனுக்கு மூணு வயசு நான் போகும்போது அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இவருக் மட்டும்தான் தெரியும் இவரும் டூட்டிக்கு போயிடுவாரு போன போய்ட்டாருன்னா வீட்டுக்குள்ளாரே தா இருப்போமே டிவி கனெக்ஷன் இழுக்கல அப்போ கொஞ்ச நாளு டிவியும் இல்லாம செல்ல மட்டும் வச்சுக்கிட் செல்ல நான் பார்த்தா இவன் எனக்கு வேணுணுவான் பைத்தியமே பிடிக்கும் அப்ப கீழே போனா யார்ட்டயும் பேசவும் வராது சாப்டிங்களா அவ்வளோதான் கேக் தெரியு அதுக்கு மேல ஒண்ணுமே கேட்க வராது ஆஃப் கொஞ்ச கொஞ்சமா போன பாத்து போன பாத்து வீடியோல பாத்து பாத்து பாத்து கத்துக்கிட்டு அப்ற இவன் விளையாட போக ஆரம்பிச்சி இவ கொஞ்சோ கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டா அவன் ஹிந்தி நல்லா பேசுவா நானு அதுக்கப்பற கொஞ்சோ கொஞ்சோ என்னால வந்து இப்ப சமாளிக்கிற அளவுக்கு பேசுவ நானு ப்ளூயண்டா வராது
ம் ம் ம்
சமாளிக்கிற அளவுக்கு பேசுறதுக்கு வரு
ஓ த ஹிந்திலா அவ்ளவா தெ ஹிந்தி தெரியவே தெரியாது கன்னடா கொஞ்சோ மேக்சிம தெரியு
ம் ம் கத்துக்கலா கன்னடா ஈஸி தெரியுங்களா நம்ம தமிழ் மாரியேதா இருக்கு
ம் அது கன்னடக்காரங்க இருந்தாங்கனா நம்ம பேசலா என்கூட இருக்கவுங்கல்லா தமிழ்க்காரங்க எங்க ஹவுஸ் ஓனரு தமிழ் தா
ஓ ஓ
இப்ப நீங்க கல்கட்டால இருந்தன் சொன்னீங்கல்ல அப்ப தமிழ்காரங்களா யாரு இல்லயா
ஆஹா தமிழ் காரங்க வந்து ஒரு ஃபேமிலி தா இருந்தாங்களே அவங்களு கொஞ்சோ நாள் இருந்துட்டு கெளம்பிட்டாங்க தமிழ்காரங்க ஒருத்தர் கூட இல்ல அந்த கேம்பஸ்ல எங்கயுமே இல்ல வெளில கடைக்கு எங்கயாது போனா அந்த மாரி சூப்பர் மார்க்கெட்ல இங்க எங்கயாவது தமிழ்காரங்கள பாத்தா உண்டு மீதி தமிழ்காரங்க நம்ம நான் இருந்த கேம்பஸ்க்குள்ளார யாருமே கெடையாது நாங்க மட் மட்டுதா இருப்போமா பார்க் இருக்கு பார்க் அந்த கேம்ப்ஸ்குள்ள எப்டி இருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்டி இப்டி இருக்கு அவ்ளோ தா அந்த பார்க்குக்கு போவோ அங்கயே ஜிம் இருக்கு அந்த ஜிம்முக்கு போவ பார்க்குக்கு போவ அந்த இதுல எதாவது ப்ரோக்ராம் ச்சா அத போய் கலந்துக்குவ சும்மா போய் வேடிக்கவாது பாப்ப பசங்க விளையாடுறத வேடிக்க பாத்துட்டு அப்டியே ஓடிடுச்சு
ஓ
அங்க இருக்குபோது எனக்கு எப்போ ஊருக் இப்ப ஒன்தா இருக்கு அங்க இருக்கவங்களா அவங்க வந்து பேசவே மாட்டிக்கிறாங்க பேசவே மாட்டிக்கிறாங்க எங்க வீட்டுக்காருகிட்ட சொல்லுவாங்க எனக்கு பேச தெரிஞ்சாதனடா பேசுறதுக்கு பேசவே தெரியாதா பேசவே மாட்டிக்கிறாங்கன்னா ஏன்னா ஓ முயா நானு நா உட்டா பேசுவ என்னக்கு பேச தெரிலயே என்னாத்த பேசுறது சாப்ட்டியான் கேக்க தெரியு என்னா சமைச்சன் கேப்ப அவங்க என்னமோ ஒன்னு சொல்லுவாங்க அப்டியா உ உன்ட்டு தலையாட்டிட்டு வந்துருவ எனக்கு தெரியாது
ஆ வனவாக்க